சிஸ்டர்
வணக்கங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ ரொம்ப நல்லா இருக்கேங்க
ம் இல்ல இல்ல இனமேட்டு தா நீங்க ஓகே ம் எத பத்தி பேசுலாம் இன்னிக்கி
எந்தோ பத்தி சினிமா ஓகேங்ளா மூவி போய் மூவி எல்லா பாப்பீங்ளா
ஆ பாப்பே நானு ஆம் எனக் ம் லாஸ்டா கருப்பு தா பாத் பாத்த பட் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஆ புடிக் க்ல அப்டின் சொல்லா எனக்கு கொஞ் ஜாலியா பாக்ற மாதிரி மூவி தா எனக்கு ஒரு பேமிலி ஓரியன் டடா அந்த மாதிரி புடிக்கும் அது இல்லாம காமெடி கலந்த ஒரு மூவினான
அப்ப பரிமளா அண்ட் கோ போய் பாருங்க நல்லாருக்கும் ஃபேமிலி காமெடி
படம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது
ஜெயராம் ஊர்வசிதா மெயின் கரெக்
ஓ ஓகே ஓகே ஆமா அவுங்க ரெண்டு பேர் எதோ படொ நடிக்கிறாங்கன் சொல்லிட்ருந்தாங்க
ஆ ஆமாமாமாமா
ச்சா
செம்மயா இந்துச்சு செம்ம காமெடியா இருந்துச்சு சிரிச்சு சிரிச்சு ஃபேமிலியோட பா க்க வேண்டிய படொ சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்த து தா மிச்சோ ஆ தெரி
பரவால்லயே நா இப்பல்லா தேட்டர் பக்கமே போறதுல ஏனா இப்ப எதாவ படொ வந்துச்சுன்னா ஒன் ஒரு ஒன் வீக்கு இல்ல டூ வீக்ஸ்லயே வந்து ஓ டி டி ல வந்துடுதா அதுனால வந்துட்டு செரி நம்ம டி வி லே பாத்துக்லா அப்டின்ற மாரி ஆயிடுது எதா பெரிய ஹீரோ பட வந்தா வந்துட்டு தேட்டர் போய் பா க்லா அப்டின்ற மாரி மைண்ட் செட் ஆயிடுச்சு இ
ஓ அப்டி அப்டியா எங்க வீட்ல வந்துட்டு அவர் ஐ டி ஒர்க் பண்றாரா சோ ஃபை டேஸ் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க அதுனா ல நாங்க வீக்லியானா போயிடுவோ அதுக்கு முன்னாடி கருப்பு அதுக்கு முன்னாடி எதோ சம்திங் படம் பாத் தோ ஆ அம் அ ஒன் வீக் விட்டு இல்லாட்டி கூட ஒன் என்னது
இல்ல சூர்யாவோட படம் இல்லயா அத னால வந்துட்டு நறைய பேர் ல போய் பாக்கறக்கா விருப்பப்பட்டாங்க
ஆஹா சூரியாவோட ஃபேன் நானு சூரியாவ ரொம்ப புடிக்கு
கே அப்ப கண்டிப்பா உங்கள்க்கு
புடிச்சது அது புடி அத ரொம்ப நாள் கழிச்சு எப்பிடி சொல்றது ஏ அப் எப்பிடி இருந்தாரோ அப்பிடியே இருக்காரு நீ கொஞ்சோ கூட மாறாம வே இங்கா எங்க மேனா இரு அ அது ரொம்ப புடிக்கு எனக்
எனக்கு வின்னாவி
எந்த நடிகர் புடிக்கு விஜய் நெனச்சே நானு எல்லாயு நா எது சொல்றதா அதுக் ஆப்போஸிட்டா தெரி எல்லாருக் காலையிலந்து கால் பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே விஜ தே விஜய் விஜய் விஜய்தா புடிக்கு அடின்னு சொல்லற எங்க வீட்லியு அப்பிடிதா எந்தாங் ங்க ஏ ஃபேமிலி ஃபுல்லாமே என்னோட அம் ஆ என்னோட அம்மா அப்பா ஏ தம்பி எல்லாருமே ஏ தங்கச்சி அங்க ஃபேமிலி எல்லாருமே விஜய் விஜயி எனக் கி சின்ன வயசுல இருந்து அங்க சாண்டதா நடக்கு ஆனா சூரியா ஃபேன் அஜித் ஃபேனு அஜித்து புடிக்கு எனக்கு ச ஆ ஆ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போ விஜய் கருவாய அப்பிடின்னு சொல்லி தா கிண்டல் பண்ணுவே ஆ அவ வந்து இந்த ரெட் பட வச்சுட்டு அவ ஒரு மொட்ட அவ வந்து தொப்ப வந்துருச்சி அப்பிடின்னு சொல்லி அஜித்து கயிச்சிட்டு இருப்போ
ஆமா
தா வீட்டுல அங்க இருக்கு போது வரைக்கு சண்டபோயிட்டே இருக் க்கு அப்புறோ இங்க வந்து வரப்போ இங் இங்க வந்து எங்க கோசிஸ்ட் எங்க வீட்டுகாரோட தம்பி வைஃப் அவளுக்கு விஜய் புடிக் க்கோ அவ்ளோ விஜய் வீட் விட்டு குடுக்க மாட்டா அவுங்க வீட்டுக்காருக்கு அவளுக்கு பிடி எதுனாலு அவுங்க வீட்டுக்காருக்கு எல்லா க்கும் பேமிலிக்கு எல்லாத்துக்கு விஜய் புடிக்கு கு சோ அ த விஜய் ஓகே விஜய் புடிக்கு புடிக்காதுனு அப்டின்னு எல்லா இல்ல சும்மா அவுங்க கூட இருக்கு போது அவுங்க கலாய்சு விடுவே எனக்கு போதனல்லா எங்க எனக்கு இவங்கள பிடிக்கு அஜித்து அ அ புடிக்கு அப்டின்னா சூர்யாவ ரொம்ப பிடிக்கு அஜ் அஜித் நடிக்குற எல்லா படமும் பிடிக்கு அதே மாரி ஆ அப்ப வந்து வர வாலி வாலி ரெட்ட ஜட வயசு காதல் கோட்டை காதல் மன்னன் அந்த மாரி எல்லா படமு சோ
இந்த படம்னா எனக்கு புடிக்கு அந்த ஸ்டேஜ்ல நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு
ஆமா ஆமா ஆமா போக போக அஜித் ரொம்ப
இல்ல ஒயிட் கலர்ல நடிச்சதுல எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல இதுக்கு டைய அடிச்சுட்டே வந்துட்டு நீங்க நடிச்சிருக்கலா அப்டின்ற மாரி இருந்துச்சு அது வந்து ஓகே அ
அந்த ஸ்டைல் புடிக்கல அவர்கிட்ட
கண்டிப்பா இல்ல பாக்குறதுக்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காத மாதிரி தானே இருக்கு எப்டி இருந்தாலு ஒரு ஹீரோ நம்ம ஹீரோ மாரி இருந்த தா வந்துட்டு கண்டிப்பா
ஆமா ஆமா இப்போ இந்த வீரம் கூட கொஞ்ச ஹேர்ஸ்டைல் மாத்தி ஒயிட்டா ரொம்ப ஒயிட்டா இல்ல இல்லாமையு வீரத்ல கொஞ்சோ ஆ ஹேர்ஸ்டைல் மாத்தி கொஞ்சமாவது கொஞ்சோ இது பண்ணி காமிச்சிருக்காங்க ஆனா மத்த படத்துல்லா இந்த காஜல் அகர்வால் கமல் கூட நடிச் நடிச்சது மத்த படத்ல எல்லா கூட ரொம்ப ஒயிட்ட தா இது பண்ணி காமிச்சாங்க
ஆமா ஆமா இல்ல அது ஒரு லிப்
சிட்டிசன் படத்ல புடிக்கு சிட்டிசன் படத்ல புடிக்கு காதல் கோட்ட வாலி வாலியல்லா சான்சே இல்லங்க அவ்ளோ க்யூட்டுங்க
ம் அய்அய்யோ அதெல்லா சூப்பரா இருக்குமே காதல் மன்னன்னு அதுக்கப்றோ அந்த ஷால் செப்படம்
ஷாலினி கூட அஜிதா அஜித் ஷாலினி கூட ம்மர்களம் எப்பிடிடா மறப்பே நானு எனக்கு எல்லா அப்பவு பு எல்லாமே அப்பிடி ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க இந்த காலத்து படம் அந்த அந்த எல்லா படம் சிம்ரனே ஜோத்தாவ புடிக் அ சோ அவங்களுக் து எனக்கு ரொம்ப புடிக்கு எல்லா பாட்டு எல்லா யார என்னென்ன படோ நடிச்சிருக்காங்கன்னு எல்லாமே புடிகு தெரியுங்க
அப்பா ம் சேரி சேரி எனக்கானா வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப புடிச்ச படம் இந்த காதலுக்கு மரியாதை விஜய் நடிச்ச படம் அந்த ஸ்டேஜ்ல வந்த படங்கள் எல்லாமே செம ஹிட்டும் கூட சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்கப்புறோ ஜீன்ஸ் படோ எனக்
அய்யோ சான்ஸே இல்ல எனக்கு புடிக்குங்க ஐய்ஐய்யோ எல்லா சாங்ஸு ஏ பேவரேட்டுங்க ல்லாம் எல்லா சாங்ஸ் ச்சாஸ்ல்ல ஜீன்ஸ் மின்சார க கனவு மின்சார கனவு ஆ எல்லா சாங்ஸ் த் ஐய்யோ சந்த இல்லிங்க
அவங்களா சாங்ஸ் எ எல்லாமே செமா இருக்கு பிரபுதேவா சாங்ஸ் ஸ் எல்லாமே டான்ஸ்ம் செமயா இருக்கு சாங்ஸ் சோ ரொம்ப நல்லா இருக்கு எல்லா பாட்டுமே அதுவு அந்த தேவாவோட அந்த சாங்ஸ் எல்லா வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்கு இல்லயா எல்லாதிலியு இருக்கு வ எல்லாமே சூப்பரா இருக்கு அது எப்டி இந்த மாரி பாட்டே வரமாட்டேங்குதோ அப்பிடின்ற மாரிதா இருக்கு
ஆமா ஆமா ஆமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க
ம் ம் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லா அந்த அளவுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு எ ஒரு எப்பயாது மெலடி சாங்கும் கேக்குறதுக்கு ஓகேதா இந்த ஜீ வி பிரகாஷுது
ஆ ஓகே ஆனா அந்த அப்ப இருக்கிற மாரி இது சான்சே இல்ல எ ப்பவுமே மறக்கவே மறக்காது கேக்கா இப்போ கேட்டாலு ஒன்ன ஒரு டைம் ரெண்டு டைம்தா கேப்போ இப்போ சாங்ஸ் எல்லா ஆனா வந்து அ இப்ப வந்து இது ஆகுதுன்னா நாலு டைம் கேட்டாலே எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஃபேவரேட்னா இந்த சிம்ரன் சாங் ஒண்ணு இருக்குங்க அது ரொம்ப பிடிக்குங்க அ காதல் கடிதம் தீட்டவே காதல் கடிதம் தீட்டவே சாங்கு அது ரொம்ப என் ஃபேவரைட் ட்டங்க அது எத்தன டைம் கே ட்டாலு நா சலிக்க மாட்டேங்க
ஆமா ஆமா சூப்பரா இருக்கு இல்ல அது சூர்யாவு சிம்ரனு ஒரு ஆ ஓ டிட்டே இருப்பாளே
ஆ ஆ எங்கெங்கே எங்கெங்கே அப்பிடின்னு சாங்கு வ ரு அந்த சாங்கு மனம் விரும்பு தே அந்த சாங்கு செமையா இருக்கு உன்னை அந்த சாங்கு ரொம்ப புடிக்கு எனக்கு
டியம்ல நின்னுட்டு
ஆ
அந்த சாங் செமையா இருக்கு ஐயோ அந்த சாங் எனக்கு ஞாபகோ வரமாட்டேங்குதே ஸ்டேடியம் டான்ஸ் ஆடுவாங்களே ஸ்டேடியம்ல அப்டியா ஒரு குரூப் ஆஃப் அ ப்டியே பின்னாடி டான்ஸ் ஆடுறவங்க கூட வந்துட்டு குரூப் டான்ஸர்ஸ் கூட சூர்யா டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஒரு ஸ்டேடியம்ல நின்னு
வருவாயா அது சாங்கா வருவாயா எ தொழந்து போன இதயத்தை தி வருவாளா வருவாலா ஆ ஓகே ஓகே கியாமாமா வருவால என் தொலைந்து போன இ இதெய்த்தை கொட்ட வைக்க அவள் வருவாலா ஆ ஆ ஆமா மாங்க பரவாயில்ல என்னோட ஸ்டேஜ் ஆ அட் நீங்க எல்லாமே
மட்டுந்தா எனக்கு பிடிக்கு இப்போ வர சாங்ஸ்லா அந்தலவ்க்
புடிக்கு இல்ல புடிக்கு ஆனா ஓரளவுக்குதா ஓகே பா கேக்கலா பா
இல்ல இந்த வெயிட்டே மாறிடுச்சு இப்ப இருக்கிற டைரக்டர்ஸோட டேஸ்ட்டே மாறிடுச்சு ச்சு இந்த எங்ஸ்டர்ஸ்காக வந்துட்டு அவங்க ஆ ரெடி பண்ற சாங்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு நம்மளோட ஸ்டேஜ்ல இருந்த அந்த சாங்ஸ் எல்லாமே டோட்டலாவே வேற இல்லையா ஆனா இந்த ஒரு இத மட்டுந்தா புடி அதுக்கு முன்னாடி அந்த இளையராஜா சாங்ஸ் எல்லா செமையா இருக்கு இளையராஜா சாங்ஸ்ஸ கேக் சொல்லவே வேணா ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறோ வந்த சாங்ஸ் ததா நம்ம சொல்றது இந்த தேவாவோட சாங்ஸ்ஸ
ஆ ஆ
ந்த சாங்ஸ்ஸ அதெல்லாமே ஏ ஆர் ரஹ்மான் அவரோட சாங்ஸ்லா
பாப்பிங்களா நா வந்து அந்த ஜகன் மோகினி ஆ அப்றோ வந்துட்டு அ பேய் படம் எல்லா பாப்பே ஆ ஜகன்மோகினி ஜன்ம நட்சத்திரோ அப்றோ பதிமூணாம் நம்பர் வீடு அப்பறோ வந்துட்டு உருவம் உருவம் வா அருகில் வா இந்த படமல்லா பேய் படோய்
ஆமா ஆமா ஆ நா இருக்கு ஆனா வந்துட்டு இப்ப பா பாக்க முடியுமானு தெரியல சின்ன வயசுல அத அதா உ உ சூப்பரா இருக்கு அந்த படம்லா இப்பலா வந்து டி வில போட்டாலு அந்த மாதிரி படங்கள்ல பாக்க முடி ன நெனக்கிறே
ஆ ஆமா ஆமாங்க கண்டிப்பா அந்த மாரி யூடூப்லதா யூடூப்ல போட்றாங்க ஆனா க்ளாரிட்டியே யூடியூப்ல இருக்குது க்ளாரிட்டியே இல்ல
ஓகே ஓகே இந்த மோகனோட படம் அதியோ என்ன படம் அது மோகனு ரேவதியு நடுச்ச படம் செம ஹிட்டு டெல்லில போய் இருப்பாங்ளே அய்யயோ அந்த சாங்ஸ கேக்க கேக்க
ஆஹ நா மெல்ல திறந்தது கதவுன் நெனச்ட்டே அதுல சாங்ஸ் நல்லாருக்குல்ல மெல்ல தெறந்த கதவு ராதா
ஓ ஆமா ஆமா அதுவு நல்லாருக்கு மோகன் சாங்ஸு எல்லாமே நல்லாருக்குல்ல
தா கொடயுன்னு ஃபுல்லா குழலூதும் கண்ணன் சாங்கு அப்றொ வந்து அமலா கூட இருக்குற சாங்ஸு வா வெண்ணிலா அந்த மார
ஆ அதுவு செமையா இருக்கு இதெல்லா இளையராஜாவா என்னன் தெரியல எனக்
எனக்கு தெரியில பட் அந்த சாங்ஸல்லா அப்போ அப்போ இ துல ஓகே அப்டிங்கற மாரி இருக்கு
ம் செரி ஓகே இன்னொரு வாய்ப்பு கெடச்சா நம்ம பேசலாம் அடு
ஆ நெக்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்ணுங்க வெயிட் பண்ற ஆ ப்ல
ம் ஓகேங்க தாங்க்யூ ம் அ நீங்க தா கால் கட் பண்ணனு